ஹலோ ஹலோ மேம் கேக்குதுங்ளா
ஆ கேக்குது மேடம் நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கேன் மேம் நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ கேக்கு உங்களுக்கு கேக்குதா
ஆ நல்லா இருக்கேன் மேம் நீங்க நல்லா இருக்கீங்ளா ஆ எனக்கு கேக்குது மேம் கிளியரா இருக்கு உங்களுக்கு கிளியரா
ஆ கிளியரா இருக்குங்க அப்றோ மேடம் இந்த கண்ணகி கதை எதாச்சு உங்களுக்கு தெரியுன்னு சொன்னாங்க அத பத்தி ஒரு இது சொல்றீங்ளா
ஆ ஆமாங்கமா அது என்னதுன்னா கண்ணகியோட கத எது எப்டி வரு அப்டின்னா ஐம்பரும் காப்பியங்கள் ஐஞ்சிறு காப்பியங்கள்னு முன்னாடிருந்த முனிவர்கள்லா வந்து எழுதிருக்காங்கங்க உம் ஆ அதுல வந்து ஒரு இதுதா வந்து இந்த சிலப்பதிகாரம்னு சொல்லக்கூடிய இது இதோட தொ அ அகில அதாவது தொடர்ச்சி கதை மணிமேகலை அ சிலப்பதிகாரோ மணிமேகலை இது ரெண் இது ரெண்டுமே வந்து அடுத்தடுத்ததொடைய தொடர் ச்சியா ரெண்டு கதைகள்தான் இத வந்து பா உடையிடையிட்ட பாட்டுடை செயல்ன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம ஒரு இதா செய்யுள் வடிவுல பாக்கணுனா அப்டி சொல்லுவாங்க ஒரு கதையா பாக்கணு அப்டின்னா ரெண்டு பேருடைய வா அதாவது ஒரு தலைவன் தலைவிய வரக்கூடிய ஒரு வாழ்க்கையை பத்தி சொல்லக்கூடியதுதா அந்த வந்து இந்த சிலப்பதிகாரத்தோட கத ஆ அதுல என்ன இருக்கோ அப்டின்னா கோவலன் கண்ணகி அப்டின் சொல்லிட்டு அவுங்க வந்து ஒரு வணிக குடும்பத்த சார்ந்த ரெண்டு பேரு மேம் அ அ அது தெரிமா உங்களுக்கு
ஆ தெரியுங் மேடம் சொல்லுங்க மேடம்
ஆ அவுங்க அந்த பொருள் ஈட்டுவதற்காக வந்து போயிருப்பாங்க ஆ அப்ப வந்து என்ன நடக்கு அப்டின்னா அந்த கோவலன்றவர் வந்து ஒரு ஆடல் அ நடனமாடக்கூடிய மாதவி அப்டின்ற ஒரு மங்கையின் மீது அ அவுங்க வீட்டுக்கு போற மாதிரி இருக்கு அதனால கோவமடை அ க கண்ணகி வந்து கொ ஒ சிறிது நாளம் வந்து ஒரு பிரிவு மாதிரி இருக்கு அப்றோ மனம் திருந்தி அவர வந்து வருவாரு ரெண்டு பேரு சேர்ந்து மதுர க்கு வருவாங்க மதுரைக்கு வந்து நம்ம இனிமே ஒரு நல்ல வாழ் க்கை வந்து வாழலா அப்டின்னு சொல்லிட்டு வரம்போது ப திருப்பி வணிகம் செய்வதற்கு அவுங்க கிட்ட வந்து காசு எதுமே இருக்காது இப்பதான அந்த கொலுசு இதெல்லா அந்த காலத்துல வந்து இது இந்த சிலம்பு மாதிரி அதுல வந்து உள்ள வந்து ஒவ்வொரு நாட்டொடைய ஆ அ அந்த இதுல்லா இருக்கு அங்க அவுங்க வந்து புகார் நகரம்னால அந்த சிலம்புல வந்து மாணிக் க பறல்கள்லா இருக்கு அவுங்க வந்து னு என்னனா பாண்டிய நாட்டுக்கு அவுங்க வந்துருப்பாங்க பாண்டிய மன்னர்கள் வந்து ம களிர்லா வந்து சிலம்புல வந்து முத்து வச்சுருப்பாங்க அ பாண்டிய நாட்டோட சிறப்பு வந்து முத்துதா மேம் ஆ அப்போ வந்து அந்த அவுங்க பண வேணுன்னா நம்ம இப்பயுமே வந்து எதாவ்து ஒரு நம்மளுடைய தேவை க்கினா நம்மளோட அணிகலன்கள போய் வழி வக்கிறதுதான வந்து வழக்கொ எல்லாருமே அப்பிடிதா ஒரு சேமிச்சு வக்கிறதே எதோ ஒரு சூழ்நெலல் நம்ளுக்கு உதவி செய்யுன்றதுக்கான்டிதா நம்ம அப்டி பண்ணுவோ
ஆமாங் மேடம்
வந்து அவுங்க சிலம்பொ வந்து ஹலோ மேம் விக்கிறதுக்கா ஆ விக்கிறதுக்காக போவாங்க அப்ப வந்து அங்கருந்த ஒரு பொற்கொல்லனு வந்து ஆ ப பொற்கொலன் கிட்ட வந்து இந்த சிலம்பு வந்து போய் இருந்திருக்கு அத பார்த்த அந்த பொற்கலன் வந்து அந்த டைம்ல வந்து அ அங்க அ அரசாட்சி பண்ணக்கூடிய பாண்டி மா தேவியோடைய சிலம்பு அங்க வந்து வந்துருக்கு இதயே நம்ம வந்து பா அ அந்த ஆ மன்னனோட தேவியோடைய சிலம்ப எடுத்து வெச்சுகிட்டு ஆ இவரு தா வந்து அத வந்து திருடிட்டாருன் சொல்லிட்டு அந்த பொற்கல்லன் வந்து அவர் மீது வந்து ஒரு பழிய வந்து போட்ருவாங்க அதுனால அவர் வந்து மன்னன் கிட்ட போயி நீங்க வந் து இவர்தா திருடிட்டாருன் சொல்லி அங்க ஒரு அ இது பண்ணும்போது ஆ மன்னன் வந்து சொல்லுவாங்க நாங்க வந்து ஆ அ ரெண்டு பேரு கிட்டயு ஆராய்ஞ்சு பாக்காம மன்னன் வந்து நீதி வழங்கிருவாரு நீதி வழங்குறனால அவுங்களுக்கு வந்து ஆ மரண தண்டனை வந்து குடுத்து ஆ இதாயிரு இதக் கேட்ட வந்து கண்ணகி வந்து கோபமுட்டு ஏ என்னுடைய கள் வ என்னுடைய கணவன் வந்து கள்வன் அல்ல அப்டின் சொல்லிட்டு ஒரு உரையா டல் மாதிரி அங்க வந்து கோபம் கொண்டு வந்து பேசுவாங்க அப்பிடி பேசும்போது அ அவுங்களுடைய அந்த சிலம்ப எடுத்து அடிக்கும் போது அதுலருந்து வந்து மாணிக் கப் பறல் வந்து தெரிக்கு அதப்பாத்த ஒடனேயு பாண்டிமா தேவி வந்து என்ன பண்ணுவாங்க அப்பிடின் சொல்லி பாத் தாங்க அப்பிடின்னா ஆ அ இது வந்து என்னுடைய கணவனுடைய அ அ கொண்டு வந்த சிலம்புல வந்து மாணிக்கப்பரல்தா இருக்கு உங்களுடைய தேவியினுடைய சிலம்பு பரல்கள் வந்து முத்துப் பரல்கள்னு சொன்னோன்னையு அந்த மன்னன் அவர் வந்து உயிர் நீத்ததா வந்து இந்தக் கதையோட முடிவு வந்து இருக்கு இதத் தொடர்ந்து எழுதப் பட்ட காப்பியொந்தா மணிமேகலை அதாவுது மாதவியோட மகள் அவுங்களப் பத்தி எழுதுனது இத எழுதுனவுங்க யாரு அப்டினா இளங்கோவடிகள் அப்டின்றவரு வந் து எழுதிருப்பாரு சேரன் செங்குட் டுவன்ற மன்னன் வந்து இந்தக் கதைய எழுதுமாறு இளங்கோவடிகள் கிட்ட சொல்லியிருப்பாங்க மேம் இதப் பத்தி வேற எது உங்களுக் தெரியுமா மேம்?
இல்லிங்க மேடம் தெரில அது வந்து ஆ இந்த மாரி செலம்பு இது பண்ணிட்டாங்க அதுல எல்லா கோவ அடைஞ்சு கண்ணகி வந்து மதுரைய எரிச்சாங்க அப்டின்ற மாரி இந்தப் படத் ஆ ஒரு படம் அவுங்களோடது இருக்கு தெரியுங்களா அந்த காலத்து
ஆமா ஆமா ஆமா அதோட படமு இருக்கு ஸ்கூல் புத்தகம் ஆ பள்ளிப் புத்தகங்கள்ல கூட வந்து இந்த பாடப்பகுதி வந்து
ஆ பாடப்பகுதி இருக்குங்க அ அந்த பட படத்துலயு பாத்துருக்கேங் மேடம் நீங்க சொன்ன மாரிதா மதுரைக் வந்து அவுங்க கஷ்டப்பட்டு இந்த மாரி ஆயி அப்புறோ கடைசில கோவம் அடைஞ்சி செலம்ப வீசி அப்புறோ அதெல்லா எரிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டுதா எரிச்சதுக் கப்புறந்தா போய் அங்க செலையா மாறிருவாங்க க்கலாமா அப்புறோ அவுங்களுக்கு அங்க கோயில் கூடி ஒன்னு இருக்கு ஆ கண்ணகி கோயில் கூடிய மதுரைக்கு உள்ள இல்லிங்களா மதுரைக்கும் உள்ளது எங்கயோ போணும்னு சொன்னாங்க
ஆமா மதுரையில இருந்து கொஞ்ச தூரம் போணு நா ஆமா ஆ மதுரைக்கு கொஞ்சொ அவுட்டர்ல அந்த கண்ணகி போட்டல் அப்டின்னு ற ஒரு எடம் இருக்கு அங்க இருந்து தா போயி ஆ ஆமாங்க மேம் அதுல ஆ இமயத்துல இமயத் த்துல போயி அவுங்க வந்து கல் எடுத்துட்டு போயி அவுங்களுக்கு சிலை வைத்ததாக வந்து சொல்லப்படும்
ஆ அதுதாங்க அது வந்து இப்ப கூடி ரீசென்ட்டா அதுக்கொரு இது பண்ணாங்க இல்லைங்களா அ அதுதா வருஷா வருஷம் அவுங்களுக்கு ஒரு திருவிழா மாரி பண்ணுவாங்க இல்லையா
ஆமா கண்ணகிக்குன்னு ஒரு திருவிழா வந்து வருடா வருடம் வந்து
க்கிறாங்க எல்லாரு போயிருந்தாங்க
அப்டிங்களா மேம்
டிவி ஆமாங்க பாத்தே பாத்தே நான் டிவி நியூஸ்ல தா காமிச்சாங்க ஆ இந்த மாரி அவுங்களுக்கு வருஷத்துக்கு ஒருக்கா இந்த மாரி திருவிழா நடக் ஓ அதுக்கு அவ்ளோ கூட்டங்க மேடம் ரெண்டு பக்கோ செடி மரங்கதா இருக்கு ன்னா நடந்து ரொம்ப தூரம் போறாங்க எல்லாருமே அங்கந்து பஸ் எல்லாம் இல்ல போல நடந்துதான் போறாங்க அவுங்க கோயிலுக்கு
கோ தன்னதி கோவிலுக்கு
ஆமாங்க நீங்க போயிருக்கீங்களா
இல்லிங் மேம் நான் அந்த கோவிலுக்கு இதுவர போனது இல்ல
ஆ செரி செரிங்க மேடம் ஆனா அவுங்க பஸ்ல இல்ல போலாங்க மேடம் அ ரொம்ப காடு போல ஆம்
கடல் பகுதி அப்பிடின்ற மாதிரிதான் கேள்விப்பட்டிருந்திருக்கே ஆனா அது நா போய் இதுவரையும் நான் போய் பாத்ததில்ல
பாத்து அது ரொம்ப தூரம் உள்ள போறாங்க ஆனா அத்தனை மக்களுங் மேடம் அத்தன மக் மள்ள அவ்ளோ தூரம் நடந்துதான் போறாங்க சின்ன கொழந்தைல்ல இருந்து ந்து பெரியவங்க வர எல்லாருமே நடந்து தான் போறாங்க போயிட்டு அங்க தங்கிட்டு இரு வருவாங்க அந்த ஒரு நாள் நல்லா திருவிழாாமேட்டு ஜேஜேன்னு இருக்கமாட்டோ இருக்கு
ஆ ஆமாங் மேம் நானு கேள்விப்பட்டிருக்கேன் மேம் நானு நேர்ல போயி அந்த இதெல்லா எதுவு பாத்தது கெடையாது
அப்டியாங் மேடம் சேரிங் மேடம் ஆ அப்றோ வேற ஏதாச்சும் அவங்கள பத்தி தெரியுமா உங்களுக்கு
வேற அவுங்க என்னப் பண்ணுவாங்க இதத்தா சொல்லுவாங்க அந்த மதுரைக்கு போகும்போது அங்க வழில ஒரு முனிவரு அவுங்க ஒரு ஒருத்தவங்கள பாப்பாங்க அப்டின் சொல்லி சொல்லுவாங்க அ அப்றோ அந்த அங்க உள்ள வந்து மதுரைக்கு போகும்போது அந்த பா பாண்டியனுடைய மீன் கொடி வந்து அவுங்க வந்து வர வேண்டா அப்டின்ற சொல்ற மாதிரி அசஞ்சி சேரி அப்டின் சொல்லி அதுல எழுதிருக் பாரு வேண்டா இங்க வந்தா இங்க இதாகு அப்டின்ற மாதிரி ஆ சொல்லி இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அதனல க்கு வந்து இந்த மணிமேகலை காப்பியம் எழுதப்பட்டிருக்கும் மாதவியினுடைய மகள் மணிமேகலை அப்டின் சொல்லி ல்லிட்டு ஒரு காப்பிய பகுதி இருந்திருக்கு அத வேணா நம்ம அடுத்த பகுதியில மணிமேகலையுடைய கதைய வந்து பாக்கலா மேம்
சேரிங்க மேடம் சேரிங்க மேடம் வெக்கிறேங்க மேடம் ஆ ஓகேங்க மேடம்
ஆ ஓகேங்க
ம் நாங்க கொடைக்கானல் பக்கத்து